ஹலோ ஆஹ் கேக்குதுங்க என்ன பண்றீங்க ஆஹ் இதாவது செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கே
ஆஹ்ஹ் இப்பதா டிபன் செஞ்சட்டு க
டிஃபன் செஞ்சுட்டீங்கன்னா அஹ் என்ன அஹ் வெண்டக்கா அஹ் இது வெண்டைக்கா காவரைக்க
ஓ அவர கொடிய எல்லாம் போட்டு இருக்கீங்களா இல்ல செடியா வறையா
அஹ் செடி அவரதா கோடி இங்கே ஏற்றி விட முடியாது அதனால செடி அவர மாதிரி போட்டிருக்கேன்
உஹம் பரவாயில்ல உங்க வீட்டுக்கு சமையல் தேவையான தெரியிலா உங்க வீடலேயே இது பண்ணிட்டுறீங்க போன
ஆமா ஆஹ் இப்ப வெளியில மா மார்க்கெட்ல போய் வாங்க போனா காய்கறி விலதா அதிகமா இருக்கு அதனால வீட்லயே மொட்ட மாடியிலேயே பண்ணிக்கலா ன்ட்ருக்கே ன்ன
ம் ம் நல்லதுதா வீட்லே நம்ம கார்டனிங் பண்ணா நமக்கு வீட்டுக்கு தேவையானது வரு இயற்கை உரம் தலஸ் பண்ணது கெடைக்கும்ல நமக்கு வேற என்னன்னு செடி மரி வெதைய நீங்களே வ இது பண்ணிப்பீங்ளா இல்ல வாங்கிருவீங்ளா வெதனா எப்டி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
கேக்குதா கேக்குதுங்களாங்க ஹலோ ஆ கேக்குது
ஆ கேக்குதுங்ளா
கேக்குது நாங்க வெளிலிலே வாங்கி கிறோ வே வெதை எல்லா
ஆ ஆ
ஆ ஆ அதும கொடி முருங்கையு போட்ருக்கு க்கு
என்ன டிஃபன் செஞ்சீங்க
இன்னைக்கு சப்பாத்தி தா செஞ்சோ
சப்பாத்தி ஆ ம் நீங்க விவசாய பண்றீங்களா
வீட்ல காடனிங் வ ச்சிருக்கோ ஆனா வந்து எல்லா செடியு எங்ளால வைக்க முடில வீட்டுக்கு தேவையானது கொஞ்சோ கொஞ்சோ மட் இப்போ ஆ கொத்தமல்லில்லா போட் ஓ ஃபிவ்டின் டேஸ் வரும் இல்லைங்ளா அத மட் ட்டு அந்த ஃபிஃப்டின் டேஸ் மு முடிய போற டைமு கு முன்னாடி ம மறுப்டி இன்னொரு பேட்ச் போட்டுக்கறது புதினா அந்த மாரி தா ஒர்ஜினல்லா நம்ப ஆ சொல்லுங்க
கொத்தமல்லிக்கில்லா எத் தண்ணி எப்புடி கொஞ்சமா உட்ணுமா இல்ல அதேப்
ஆ அது எப்டின்னா வந்து கொத்தமல்லி வந்து கீழே ஹோல்ஸ் மாரி போட்ட இதுல வெக் கினு லைட்டா தண்ணி தள்ச்சு ட்டு ரொம்ப வெயில்லியு வெக்கக்கூடாது கொத்தமல்லி
ஆம்
அத மாரி பண்ணனு நம்ம கொத்தமல்லி ஈசி தா நா வந்து நம்ம கடைல வந்து இந்த நாட்டு கொத்தமல்லி வெதன் கேட்டு வாங்குனு அந்த கொத்தமல்லிய லைட்டா ஊற வச்சுட்டு ஒண்ணு ரெண்டுமா நுணுக்கிட்டு அப்டியே மண்ல தூவி விட்டுட்டு தண்ணி தள்ச்சி தெள்ச்சு வெச்சா ஈஸியா நம்ம மல்லி யூஸ் பண்ணிதன டெய்லி சமையலே இருக்கு அதனால அது மட்டும் ரெகுலரா வச்சுட்ரது ஆமா ஆமா அப்புடிங்களா ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ ஏவ் ஏ வாயிஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு
அ அதா என்னன் கேக்ல
சேரி சேரி ம் வேற நீங்க தக்காளி செடி இது மாரில்லா இப்பேன்னா கேட்டீங்க
போட்ருக்கீங்க
ஆ தக்காளி செடி போட்டிருக்கோ நாட்டு தக்காளி சொல்லுவாங்கல்ல அந்த மாரி வெரைட்டி போட் ருக்கோ
ஆ ஆ சரி ஓக்
நீ டிஃபன் செஞ்சு முடிச்சா ச்சா
ஆ செஞ்சாச்சு உப்மாதா செஞ்சே
உப்மா ம் மோஸ்ட்லி வீட்ல எல்லாரு உப்புமாவே சாப்ட மாட்டாங்களே உங்க வீட்ல எல்லாருக்கு புடிக்குமோ
ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங்க
கேக்குதா மோஸ்ட் மோஸ்ட் நறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க என்னைக்கோ ஒரு நாள் மட்டும் அப்டின்னு சொல்ட்டே உப்புமா சாப்ட்டங்கன்ட்டு
ஓ ஓ சேரி சேரி சேரி இங்க எங்க வீட்ல கொஞ்சம் புடிக்கும்
அ இங்க யாருக்குமே புடிக்கவே புட் ம் சாப் நா மட்டுந்தா சாப்புடுவே
ம் ம் ம்
அ அ என் ஹஸ்பண்ட்க்கு பையனுக்குல்லா பிடிக்காது உப்மா
சேரி சேரி இந்த விளம்பரத்துலல்லா போடும் மோதே உப்மானாலே போரான டிஷ் அது மாரிதானா சொல்லி அட்வடைஸ்மெண்டே வருது ஒரு உப்புமா செய்யாமா அந்த ரவாலேயே கேசரி வேற ஏதாச்சு செஞ்சு குடுத்தா புடிக்கிது எல்லார்க்கு
ஆ, ஆமா, அ ம் ம், சப்பாத்திக்கே என்ன சைடிஸ் செஞ்சிங்க நீங்க
இன்னைக்கி மஷ்ரூம் வச்சு கிரேவி செஞ்சே இப்போ ரேட் ஆ, மஷ்ரூம் கிரேவி வந்து நம்ப இப்போ அது வி க்கிம்ல அத வந்து டேட்ட பாத்து வாங்கனு மந்த்லி மஷ்ரூம் நம்ம வாங்க போகும் போது ஒரு சில டைம்ல என்ன பண்றாங்கன்னா மஷ்ரூம் வந்து எக்ஸ்பரி ஆனத குடுத்துட்றாங்க அது மாரி சாப்ட்ட நமக்கு அது அந்த ஃபுட்டே வந்து பாய்சன் மாரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடு, ஃபஸ்ட் நம்ம எப்ப மஷ்ரூம் வாங்குனாலு அத டேட் பாத்துட்டுதா வாங்கு தென் மஷ்ரூம் வாங்கிட்டு நல்லா அரிசிமாவு இருக்குல்ல அத போட்டு நம்ம கிளீன் பண்ணணு அது அப்ப கிளீன் பண்ணாதா அந்த மஷ்ரூம் மேல இருக்ற அழுக்குல்லா போகு